ஹலோ அத்த கேக்குதா அத்த
ம் கேக்குது செல்லொ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கே அத்த நீங்க
நல்லா இருக்கமா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி வீட்ல
ஆ இன்னைக்கி வந்து ம் முட்ட கறியு ஓயிட் பிரிஞ்சி அத்த
ஒயிட் பிரிஞ்சுன்னா பால் தேங்கா பால் சாதமா
ஆஹ ஒயிட் புலாவ் மாரி பண்ணி
ஓஹோ ஓகே சூப்பர் ம் முட்ட கறி நீ பண்ணியா
இல்ல இல்ல அம்மா
ம் ம் ம் சேரி
உங்க வீட்ல
இன்னைக்கி எங்க வீட்ல எறா நா தா செஞ்ச நா தா செஞ்ச
டூத்பேஷ்
ஆமா ஆமா ஆக்சுவலா இந்த ஊர்ல வென்ஸ்டே கெடைக்கு
ஓ
அதனால செரின்னு போய்ட்டு வாங்கிட்டு வந்த வாங்கிட்டு வந்துட்டு எறா செஞ்சுட்டு மீன் குழம்பு செஞ்ஜோ
சூப்பரு அக்கா
ம் மீன் குழம்பு நா வைக்கல பயப்டாத ம் அப்றோ எப்ப காலேஜு
எங்ளுக்கு காலேஜூ வந்து அ ஜூலை செகண்ட் வீக் சொல்லிருக்காங்க அத்த
ம் அப்ப நீ டேஸ் காலர்ல போய்ட்டு வந்துருவ
டேஸ் காலர் ஆமா டேஸ் காலர் தா அத்த போய்ட்டு பஸ்ல போய்ட்டு
ம் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ்ல்லா இருக்காங்ளா
ஆ ஹாஸ்டல்ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க அத்த
ம் அவுங்க லைஃபு உங்க லைஃபு எல்லா கம்பேர் பண்ணில்லா பேசிருக்கீங்ளா
ஆ ஆனா எப்டி சொல்றது அது அவுங்களுக்கு நாங்க பெட்டர் அப்டின்னு சொல்
ம் அதுல எதாவது சுவாரஸ்யமான விஷ்யோ சொல்லு பாப்போ இது மாரி நடந்துது
ஏ நானு எ ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா அவ அவ ஹாஸ்டல் அ ஹாஸ்டல் நா வந்து டேஸ் காலர் ஆனா எங்க டேஸ் காலேஜ்ல வந்து ட்ராபேக் ட்ராபேக்ன்னு பாத்திங்ன்னா கால்ல அஞ்சு மணிக்கு ஏந்திக்கனு பல் வெளக்கணு அதெல்லா ஃப்ரெஷ்ப் ஆகிட்டு எல்லாமே பண் சிட்டு அதுக்கப்றோ ஆர்ரைக்கு பஸ்ஸுன்னா ஆறு பத்துக்கு நம்ம வந்து போடிங் பாய்ன்ட்ல போய் நிக்கணு அது ரொம்ப கஷ்டோ ஆனா இதே வந்து சிக்ஸ்டேன்னுு கா மாத்த
பாவோ
ஆனா இதே வந்து ஹாஸ்டல் ஸ்டூடென்ட்ஸ்ல்லா பாத்திங்ன்னா அம்மா சாப்பாட்ல்லா செய் சாப்ட முடியாது வீட்ல செஞ்சு சாப்புட்றதுல்லா வந்து சுத்தமா சாப்ட முடியாது அந்த விஷயத்ல நாங்க லக்கி அவு ஆனா அவுங்க வந்து தூங்கி எழுந்து அ அவுங்களு சீக்கரோ எழுந்திருக்கணு எப்டின்னா ஃபைவ் ஓ கிளாக் எழுஞ்ஜி அவுங்க ரெடி ஆயிட்டு அப்ரோ போய் தூங்குவாங்க ஏனா பாத்ரூம்ல வந்து குளிக்கற்துக்கு ஆ டை இருக்காதுன்ட்டு
அ
ஏனா நாலு பாத்ரூம்தா கட்டி வச்சிருக்காங்க ஆ அதுக மட்டு இல்லாம அங்க ஸ்பேஸ்ஸா ரொம்ப கரெக்டாவு குளிக்க முடியாது இத எல்லா அ தட்டிகினே இருப்பாங்க அதனால சீக்ரோ எழுந்து தா குளிச்சு அவுங்க அப்ரமேட் தூங்குவாங்க இதெல்லா ரொம்ப மோசமா இருக்கு மூணு வேல வந்து சாப்பாடு வந்து சீக்கரோ சாப் பாட்லா வேகாது அதுவு அ ரொம்ப பச்சரிசி தா யூஸ் பண்ணுவாங்க அது தமிழ்நாடு பசங்ளுக்கு சுத்தமா புடிக்காது
ம்
ஆல்டர்னேட்டிவு அங் கடையாது ரொம்ப கேவலமா இருக்கு
இப்ப நீ எடுத்துட்டு போறது சப்போஸ் நீ எக்ஸ்ட்ராவா பேக் பண்ட்டு ஒ ஃப்ரெண்டுக்குல்லா எடுத்துட்டு போலாம அதலா அலௌடா
அதுலா அலௌவுடு அத்த
ம் அது மாரிலா ஃப்ரெண்ட்ஸா எடுத்துனு வந்து கேங்கா எடுத்துன்னு வந்து ஒக்காந்து சாப்டுவீங்களா
ஆ சில டைம் சாப்டுவோ அந்த மாதிரி தேர்ஸ்டே ஆனா நாங்க அந்த மாரி பண்றுவோ ஏ தேர்ஸ்டே நல்லா சாப்பாடு போட மாட்
அ காலேஜ்
பருப்பு த ஹாஸ்ட்டல் இல்ல அ நார்மலா எங்களுக்கே
ஆஹா
பருப்பு கடைஞ்சல்ன்னு சொல்லி எதோ போடுவாங்க நல்லாவே இருக்காது எங்களுக்குல்லா வாரத்துக்கு மூண் நாள் வந்து சாம்பார் சா
இப்ப நீயு‌ காலேஜ்லதா சாப்டுவ
ஆமா அத்த காலேஜ்ல ட்டாங்க ஆ மதியானோ ஒரே ஒரு வேல
ஆ கால்ல மம்மி டிஃபன் குடுத்துருவாங்க
ஆ மம்மி டிஃபன் குத்துருவாங்க இல்லனா அங்கயே சாப்ட்டுக்லா
ஓ ஓகே ஓகே ம் அப்ப நீ ஒ மம்மினால கால்ல எழுந்து எல்லாத்தையு செஞ்சு உனக்கு சிக்றோளா பே பேக் பண்ண முடியாதுல ஆனா சம் நனச்சா முடியு
ஆனா டெய்லி பண்ணிதா ஆகணு பண்ணிட்டு அப்புறோ தூங்கிடுவாங் போயிட்டு
அதா உனக்கு லன்ச் பண்ண முடியுமான் கேக்கற
லன்ச் பண்ண முடியாது
ம் ம்
பண்ணுவாங்க முடிஞ்சா பண்ணுவாங்க இல்லனா அதையு கடையாது
ஓகே ஓகே சூப்பர் ம் சேரி சேரி நாங்க படிக்கும் போதுலா நானாலா டேஸ்காலரா தா படிச்சே ஆனா எங்க கூட படிச்ச கேள்ஸ் எல்லா வெறு கேள்ஸு அதனால ஹாஸ்டல் எல்லா எல்லா கேரளா ஸ்டூடென்ட்ஸ் தா இருப்பாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல்லா ஃபுல்லா கேரளைட்ஸ் தா ஹாஸ்டல்லா இது பண்ணிட்ருப்பாங் ராகிங்கு ராகிங்ல்லா இருக்கு எங்களுக்குல்லா ராகிங்ல்லா நடந்துது அப்புறமா ஒரு செலபிரிட்டி பொண்ணு வந்துட்டா எங்களுக்கு ஜூனியரா ஒரு செலிபிரிட்டி பொண்ணு வந்துட்டா அதுனால அந்த செலிபிரிட்டி பொண்ணு வந்ததுனால ராகிங் எல்லாம் பண்ணக்கூடாது எல்லாரு அவ்ளே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆ ஆனா அந்த செலிப்ரிட்டினா ஒரு பாஸ்டர் பெரிய பாஸ்டரோட பொண்ணு ஆ வந்துட்டான் கிறிஸ்டியன் காலேஜ் வேர அப்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண யாரு டார்கெட் பண்ணக்கூடாது யாரு அந்த பொண்ண கிட்ட பேசக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு ஆ ஆவோ ஆவோ இப்ப வந்ததுனால எங்களுக்கு ராகிங் கேன்சல் பண்ணாங்க இல்லேன்னா எங்க காலேஜ்ல எல்லா கேர்ள்ஸ் தானே அதுனால சைலன்ட்டா ராகிங் நடந்துட்டே இருக்கு எங்க என் எங்க எங்க காலேஜ் டேஸ் ப்ப என்ன ரேங்கி மெயினா என்ன ராகிங்னா மிஸ் மேச்சு அ டாப் ஒரு கலரு பேண்ட் ஒரு கலரு ஷால் ஒரு கலரு அவ்ளோ தா ராகிங்கு மத்தபடி கலாய்க்கிறது இதெல்லா கெடையாது ஆ சிங்கிர்ஸ் கிட்ட மாட்டி அமக்கலோ பண்ணிட்டோன்னா மிஸ் மேட்சல வர்ணு அப்டின்னு சொல்லிடுவாங்க அதுனால எதாவது ஒரு டாப்பு பேண்ட்டு ஷாலு போட்டுன்னு வரணு அதுவு ஆப்போசிட் ஆப்போசிட் கலர் இந்த டாப் கலர் பச்ச கலருனா மஞ்ச கலர் பேண்ட்டு மஞ்ச கலர் ப பேண்ட்டுனா ஷால் கலர் வந்து அப்புடியே அதுக்கு ஆப்போசிட்டு பிங்க் கலர் அது மாரி போட்ணு சோ நெனச்சுப்பாரு அது மாரி போட்டுட்டு நீ பஸ்ல ட்ராவல் பண்ணிட்டு வர்ணு நார்மல் பஸ்ல ஏறி உக்காந்துட் ட்ராவல் பண்ட்டு காலேஜ் குள்ள இருந்து காலேஜ் குள்ள ஃபுல்லா ஒன் ஒன் டே ஃபுல்லா அப்டியே தா சுத்தனு அப்டிலா இருக்கம்போது எல்லாரு நம்மளே பாப்பாங்களா ஆ ஹா நல்லா இருக்கே எல்லாருமே என்னையே பாக்குறாங்களே அப்டின்னா வ எங்க காலேஜ் லைஃப் போச்சு அதுக்கப்பறோ எம் எஸ் சி படிக்க துவந்துதா ராகிங்னா என்னனே தெரியாது டீச்சர்ஸ்ஸ வந்து நாங்க ரேக் பண்ற மாரி ஸ்டாப்ஸ்சதா உக்கான்ட் ரேக் பண்ற மாரி வரவே மாட்டாங்க நாங்களா படுச்சுகின்னு நாங்களா செமினார் எடுத்துக்கிட்டு எங்க கேங் வேற படிப்ஸ் கேங்க்ன்னு பேர் வச்சுட்டாங்க அதுனால ஆளுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு யூனிட்டு படிச்சுட்டு வந்துர்னு படிச்சுட்டு உள்ள வந்து உக்காந்து செமினார் நடத்தணு செமினார் நடத்திட்டு எக்ஸாம் ஹால்ல கொஞ்ச கொஞ்சோ யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சோ கொஞ்சோ ஹெல்ப் பண்ணிக்கணு அவ்ளோவுதா இதுலயே எம் எஸ் சி எல்லா முடிஞ்சிருச்சு அதுக்கப்பறோ வொர்க்கு அதுக்கப்பறோ கல்யாணோ அத்த வாழ்க்கையையும் முடிந்து விட் டது நோ என்ஜாய்மென்ட் இன் காலேஜ் என்ன பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் டுனா எல்லாரு கொடைக்கானல் போனோ செம்மையா இருந்தது அதா ஃபஸ்ட்டு ட்ரிப்பு அ தனியே எ அம் அம்ப்பிச்சு விட்டுட்டாங்க உங்க பாட்டி தாத்தாவு செரி உங் உங்க மாமாவும் செரி அமுச்சு விட்டுட்டாங்க பொயிட்டு வா அப்டின்ட்டு ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பா போனது கொடைக்கானல் தா செம்மையா என்ஜாய்மெண்ட் அதே இங்க அஞ்சு பேருக்கு தனியா ஒரு ரூம் குடுத்துட்டாங்க போய் தொலைங்கடா நீங்களு உங்க கேங்கும் அப்டின்னு சொல்ட்டு எங்க அஞ்சு பேர்க்கு ஒரு ரூம் குடுத்துட்டாங்க பாட்டு தா டான்ஸ் தா நல்லா என்ஜாய் பண்ணோ அதுல மூணு பேர் கிறிஸ்டின்ஸ்ஸு சோ அதுனால பாட்டெல்லா டீசண்ட்டான பாட்டு தா போட்ணு அப்டின்னு ஸ்டரிக்டா சொல்லிட்டோ அ அது னால நல்ல டீசன்டான சாங்ஸ் ஒரு பக்கோ ஓடிட்னுருந்தது அந்த டே ஃபுல்லா டூ நைட்ஸ் ஒன் னமோ டூ நைட்ஸ் த்ரீ டேஸு சூப்பரா என்ஜாய்மெண்ட்டு
ஜாலியாதா இருக்கு
அ உனக்கு ஸ்கூல் ட்ரிப்லா போயிருக்கியா காலேஜ் ட்ரிப்பு போயிருக்கியா
ஸ்கூல் ட்ரிப் வந்து டென்த் வரைக்கு நா டா அ டென்த் வரைக்கு இருக்கும் போது போனே அதுக்கு அப்பறோ லெவன்த் டுவெல்த்து நா வேற ஸ்கூல்க்கு போனதுனால எங்க டென்து படுச்ச ஸ்கூல் வந்து கொடைக்கானல் கூட்டிட்டு போனாங்க அத மிஸ் பண்ட்டே இல்ல டுவெல்த்ல கொடைக்கானல் பொயிட்டு அப்டியே ஊட் அ ஆ கொடைக்கானல் போயிட்டு கேரளா போனாங்க மூணாற்
ம்
அத நா மிஸ் பண்ட்டே சீ நம்ம அதே ஸ்கூல்லயே போயிருக்லாமே எதுக்கு நம்ம இந்த ஸ்கூல் மாரி வந்தொ ஏன்னா இந்த புது ஸ்கூல்ல வந்து எங்கயு கூட்டின்னு போல லவன்தலய் கூட்டின்னு போல டுவெல்த்லயு கூடின்னு போல ஆனா நாங்க டொவெல்த் படிக்கும் போது எங்க ஜூனியர் பசங்க லவன்த் த்த வந்து அ எங்க கூட்டினு போனாங்க தீம் பார்க் ன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க அப்ப எங்ளுக்கு செம்ம காண்டாச்சு நாங்கல்லா போய் சண்ட போட்டோ ஆனா நீங்க வந்து டொல்த்து இப்ப வந்து இப்ப படிக்க வேண்டிய வயசு உங்ளுக்கு அப்டின்னு சொல்லி எங்க வாயல்லா அடக்கிட்டாங்க ஒருத்த எங்க லைஃப் முட்ச்சுச்சு அதுவே
ம் ம் ம் ம் இப்போ காலேஜ்ல இது வரக்கு எதாது டூரு
அ இப்ப வந்து தக் ஷின் சித்ரான் சொல்லி ஒரு டீம் பார்க் கூட்டின் போனா
ம் ம்
அ அது மட்டு பொயிட்டு வந்தாது அவள தா
ஓ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ம் சேரி சேரிடா
சேரிங்கத்த
சேரி பாரு நம்போ இன்னொர் நாள் ஜாலியா பேஸ்லா இப்ப சாப்புட்ற டைம் ஆய்ர்ச்சு எங்க வீட்ல கூப்புட்றாங்க ஓகே ம் பய்
ஆ ஓகே அத்தெ பாய் அத்த
புச்ச எஸள் சக்கல